ஆ கேக்குதுங்களா நீங்க சொன்னீங்கள அந்த ஒரு குட்டி வளர்த்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னிங்கள்ல்ல இப்ப அது உங்க வீட்ல ருந்து என்ன வெஜிடேரியன் மட்ட தான் சாப்ட்டுச்ச பழக்கீங்கள இல்ல நான் வெஜிடேரியன் அந்த மாரி எல்லாமே
அச்சோ அவங்க வந்து வெஜிடேரியன் எல்லாம் சாப்ட ஒன்லி நான்வெஜ் மட்டுும்ே சாப்டுவாங்க நாங்க பழக்கறதா இல்ல மோஸ்ட்லி நாய்க்குட்டினால அந்த நான் வெஜ் ஐட்டம் தான் சாப்போம் அதான் அதுக்கு குட்டியா இருக் முதல்ல இருந்து அந்த ஒ உடம்புல காயமா அடிபட்டு அதுக்கப்புற அப்புறம்தான் நாங்க தூக்கி வளக்க ஆரபிச்சோம்மா பால் வப்போம் பால் சாப்டும்
ஓகே ஓகே
க்கு ஆ சரி முட்டை எல்லா கொடுத்து கொஞ்சம் ஹெல்தா இருக்கட்டும் வீட்லதான் வச்சு வளர்த்தோ வெளியிலல்லாம் அவ்ளோ விட மாட்டோ கேட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி அதாவது வீட்டு டு உள்ள எல்லா இடத்திலயும் புழங்கிட்டு கேட்டு வரைக்கு இருக்க மாரி
புரியுது புரியுது புரியுதுங்க
அது நான்வெஜ் இல்லாட்டி சாப்ட்டதே கிடையாது
ஜிடேரியன் தா பெஷ்ஷலா எஸ்பெஷ்ஷலி
ஆ எக்ஸ்பெஷலி இல்ல ஸ் டெய்லின் எதாச்சு நான்வெஜ் குடுத்துதா ஆகணு முட்ட நாச்சி
அட்லீஸ்ட்டு அ அடே அப்பா ஓ ஓ சாருக் கோவ் வந்துருமோ
கோவ் வந்துரு சாப்படாம அப்டியே உக்காந்துருந்தாலு உக்காந்துருப்பானே தவிர ஆனா ஒரு புடி கூட சாப்ட மாட்டா பிஸ்கெட்லா
பிஸ்கெட்லா ஆனா சாப்டுவா மத்தபடி ஃபுட் எல்லா நான்வெஜ் தா
நாங்குளு அதனாலயே செரி முடிஞ்சளவுக்கு நாய்க்குட்டிக்காகனாச்சி அ ஃப்ரிட்ஜ்ல எப்பவு அந் முட்ட ஸ்டோர் பண்ணி வெச்சிருவோ
சூப்பரு சாரு கேட்டாருன்னா அப்டே எடுத்து குடுத்தர்லா
ம் ஏனா கால்ல டைம்ல கூட எதோ பால் வெச்சி குடுத்தர்லான் வெச்சி
புரிது புரிது அ அ அது கரெட்டு தா ஆனா ஒரு விஷ்யங்க இப்ப நீங்க அந்த கேர் பண்ணிக்கிறதுன்ட்ருக்குல்ல அது எதோ ஒரு டைம்ல அது அது நமக்கு ஈக்குவலா அது இருக்காது ப்ப நாம்ப கொஞ் சென்ஸா இருப்போ நாய் சென்ஸா இல்லாம இரு கொஞ்சோ சென்ஸ் கம்மியாருக்கு அந்த மார் டைம்ல சில டைம் நம க்கு அதுக் கோவ் வரு நா ஃப்ரெண்டு வீட்ல அத பாத்துருக்கே அ ஃப்ரெண்டு போட்டு திட்டுவா அடிப்பா அது ஒ பெல்ட் ஒன்னு இருக்கும் நாயோட கழு த்து பெல்ட்டு ஒன்னு இருக்கு அவுங்க நல்லா லேபர் வெச்சிட்ரு பெருசா இருக்கு அந்த ஒரு என்னவ சொல்றது
இல்லிங்க நீங்க அந் அந்த டாக் வெரைட்டிங்கிறதுனால அப்டி சொல்றீங்க போல இது வந்து அந்த மாரி இல்ல நாட்டு நாய் குட்டி சோ வந்து அது அது நாங்க வளத்ததே எப்டி ஸ் சொல்றது சின்ன பிள்ளைலிந்து வள் நாய் ப்டில்லா வள குணுன் ஆசை எங்க வீட்ல வளக்க வேணான்டாங்க அதுக்கப்புறோ என க்குமே அதுல இன்ட்ரெஸ் டில்ல அதுக்கப்புற எ ஃப்ரெண் சர்க்கிள்லா சொல்லிருக்காங்க எங்க வீட்ல நாய்குட்டி இருக்கு நா வீட்ல இல்லன்னா அது அ எது சாப்படாது அது வந்து ஃபீல் பண்ணிட்ருக்கூ அப்பல்லா சொல்லிருக்காங்க ஊருக்கு போயிட்டன்னா எப்டி உட்டுட்டு போறது அந்த மார்ல்லா ஃபீல் பண்ணி சொல்லிரு காங்க பட் நா அதல்லா ஒரு இதா எடுத்துக்கவே இல்ல என்னடா இது நாய் குட்டிகல்லா இப்டி கத சொல்றாங்ளேன் தா நெனைச்சுக்கிட்டே எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வரம்போதுதா அது எனக்கே இது உண்மதாம் போல அது நாய்கு இங் இல்ல நம்ம யாரு மேல ஒரு அட்டாச்ச்டா ஒரு அஃபக் ஷனா இருந்தாலு அது ரொம்ப கஷ்டோந்தா
அது என்ன தெரியுங்களா அது யாருமே இல்லாம தனியா ரோட்ல எவ்வளோ நாள் சுத்திட்ருந்தாலும் அது சுத்திட்ருக்கு
ம்
செரிங்களா ஆனா யாரா ஒருத்தங்க கேரு பண்ணிக்கிட் டாங்க அப்டின்னா அது மிஸ் பண்ண ஆரம் நாமளு அப்டிதான நம்ம தனியா எவுள் நேரோ ஃபோன்ல பேசி இருந்தாலு ஃபோன் நோன்டிட்டுந்தான நோன்டிட்ருப்போ யாரோ ஒருத்தங்க வந்து பத்து நிம்ஷோ பேசி நல்லா அது நல்லா நம்ம புடிச்ச மாரி பேசிட்டாங்கன்னா அவங் கெளம் போது நமக்கே ஃபீல் ஆகு லைக் எதோ ஒரு ட்ரைன் ஜேர்னி ல இல்ல பஸ் ஜெர்னில
ஆமா
குமோ நமக்கே அததா கெளம்பறாங்கப்டின் தோணு பட்ருந்தாலு வேற வழி இல்ல அதுவு நாய் குட் அது மாரிதா
உம் இல்ல நாங்க அதனால அது அந்த மாரி அரகன்டா நீங்க சொல் ற மாரி அறக்கண்டாலா எங்க வீட்டு நாய்க்குட்டி நடந்து கிட்டதில்ல என்ன வாழ்த்தன பண்ணுவோ நாங்க எங்கயாச்சு எல்லா டைமு எ வீட்ல உள்ள எல்லாரு வீடலியே இருக்க முடியாதுல்ல எதோ ஒரு சிட்டுவேஷன்ல எதோ ஒரு ஃபங்க்ஷன்க்கு போயிருப்போ இல்ல ஃபேமிலியா தா போயாக் னுங்ற சிட்டுவேஷனாருக் போ ஒரு சில ஃபங்க்ஷன்க்கு கூட்டிட்டே போயிருக்கோ நாய்குட்டிய்யு நாய்குட்டி கூட்டு போயிருக்கோ மீன்ஸ் ஆஹ் அ வீட்ல கார்ருக்கு கார்ல போம்போது கார்லயே உக்கார வெச்சுருவோ உள்ற மண்டபத்துக்கு போய்ட்டு வெள்ல வர வரைக்கு கார்லே இருந்து ஒருத்தர் யாரா ச்சு ஒருத்தர் பாத்துக்கோ
டே அப்பா
பாத்துக்கிட்டு திரும்ப போய்ட்டு மண்டபத்துக்கு போய்ட்டு திரும்ப வரம்போது வீ ட்டுகலச்ட்டு வந்துருவோ மோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆனா அழச்சுட்டே போக முடியாத சில எடங்கள்ருக் குள்ள எதாச்சு ஒரு டெத்து அன் அன் டெத்து அன் அல்லில்ல அதுக் க்காங்கலா அல்லது இல்லல்ல மோ ஸ்ட்லி நாய் குட்டிக்காக நாங்க அந்த மாரிலா கூட்டிட்லா போனும்
ஓகே ப அ
எனா நெறைய ஃபங்கஷன்ஸ்கு மிஸ் பண்ணிருப்போ இந்த கோவில் ஃபங்கஷன்லா இரு க்குல ரிலேட்டிவ் வீட் சைட்லா கூ ப்டாங்கன்னா சரி போனா ஒருத்த ரெண்டு பேரா போ முடியு போனா எல்லாரு தா போணு சரி நாய் குட்டி வேற விட்டுட்டு போற மாரி இருக்குமேன்னு போக மாட்டோ
ஓகே ஓகே ஆ
அ ஆனாலுமே இந்த டெத்து அந்த மாரில்லா இருக்குல அ ரொம்ப க்ளோ ரிலே டிவ் அந்த மாரிதா எல்லாருந்தானே போற மாரி கு அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணுவோ ஆ இது கொள்ள சைடு நாய்க்குட்டிய கட்டி போட்டு போனோனா பக்கத்துலயே ஆனா எல்லாமே வெச்சிருப் போ பிஸ்கட் பாக்கெட் பிரிச்சா ஆ பிளேட்ல போட்டு வச்சுட்டு இல்ல ஃபுட்டு ஏதாச்சு இருந்தா அந்த டைம்க்கு வச்சுட்டு பக்கத்துல தண்ணி வச்சுட்டு இல்ல திரும்ப கொஞ்ச நேரங்களிச்சு வந்து பாத்துக்குற மாரி யாரோ ஒருத்தர் வந்து அடுத்து சேஞ் பண்ணி வெச்சிட்டு போற மாரி பாத்துக்குலான்ட்டு
ஓகே இப்ப மாறி மாறி கேர் பண்ணிட்டே இருந்துருக்கீங்க
போற டைம்ல கூட என்னன்னா அந்த டைம்ல தா ரொம்ப கோவொ வந்துரு போல சும்மாவே நமக்கே வீட்டுக்கு இப்ப ஏதோ ஸ்கூல் முடிச்சோ காலேஜ் முடிச்சோ இல்ல ஒர்க் முடிச்சு இ இப்ப வீட்டுக்கு போனா கூட வீட்ல அம்மா இல்ல ன்ன ஒரு மாரியா இருக்குல்ல என்னடா அப்டின்ட்டு இருக்குல்ல அப்டியே அழுகையு வரு கோவமு வரு என்னடா யாரு வெல்ல ஒண்டியும்மா போற மாரி இருக்கேங்குற மாரி இருக்குல்ல வீட்டுக்கு போன ஒன்னே யாராச்சு இருக்கணு ஆனா எனக்கு அப்டித்தா வீட்டுக்கு போன ஒட்னே யாருமே இல்லன்னா ஒரு மாரி மூடே அப்செட் ஆயிற மாரி இருக்கு சோ அது நாய் குட்டிக்கு அப்டி இருக்குமா இன்னான்னு தெரியல அங்க என்னென்ன பொருள்ருக்கு எல்லாத்தையு தள்ளி விட்டு அந்த அந்த பிளேட்ல இருந்து ஒடச்சு வீட்டுக்கு வந்து பாக்கம்போது போது எல்லா ஒடச்சு அ ம்புட்டு இதா இருக்கு அந்த மாரி விட்டுட்டு போற நேர மட்டும்தா மத்தபடி எல்லா எது க்காகவு ரொம்பல்லா அப்டியெல்லா பண்ணி நா பாத்தது கூட கெடையாது
புரியுது அது ஃப்ரெண்டு அவன அடிச்சு அனுப்புவன்னு சொன்னாலை ங்களா ஆனா அந்த நாய் வந்து அவன செமயா பழி வாங்கிடும் சோ என்னான்னா டெய்லி அ டெய்லி ஈவினி்ங் என்னா பண்ணும் நைட் அன்டைம் வந்து வெளியே கூட்டிட்டு போவாங்க இல்லையா நாய் வாக்கிங் கூட்டிட்டு போவாங் இல்லையா அது இவன் தா இவனோட வேல தா நைட்டு வந்தவன் வந்தம் கூட்டிட்டு போவான் ஏன்னா நைட் டைம் அவுங்க வீட்ல நறையா இது ஏன் கண்ணால பாத்திருக்கேன் வெளிய போயிட்டு சுச்ஜா போயிட்டு வரான் சொல்ட்டு கூட்டிட்டு போனா அது நடக்கும் நடக்கும் நடக் கு அவன்க்கு அவனுக்கே தெரியாத் ரொம்போ தூர நடந்துரு அவ அப்பறமேட்டு திரும்பி பாத்தா வீடு எங் யோ இருக்கு அவுரெடி இவ சொல்லிட்டே இருப்பா ஆமா போடா சுச்சு போ ற சொல்லிட்டே இருப்பா அது இ இவன மறுடி கொலைக்கற மாரி கொலச்ட்டு மறுடி கீழ குனியு கொலைக்கிற மாரி கொலைச்ட்டு சீக் மறுவடி கீழ குனிஞ்சிரு
ஓ
இதே மாரிதா பண்ணிட்டு அவங்க வருவா பாருங்க அர மண் நேர கழிச்சி அச்சோ அப்பான்ட்டு வந்து உள்ள ரெண்டு பேரு வந்து சண்ட போடுவாங்க அவுனு நாய்க்குட்டியு நீங்க யோசிச்சு பாருங்க என்னனா அது அவ்ளோ பெரிய நாயி இவ மே இவ இவ் மே இவ மேல ஏறி ஒக்காந்திட்டு பு வா மூஞ்சி மூஞ்சா கீறிட்டு இருக்கு இப்ப நெனச்சா எனக் அது ப்பா சி செம்ம ஜாலியா இருக்கு அவ அப்ப நானு அவங்கம்மா செம்மயா சண் சண்ட போடுனா இப்போ நம்ம எப்புடி நம்ப கொழந்தைங்க நம்ம மேல வந்து சண்ட போடு தெரிங்ளா
ஓ
சண்ட போடுங் தெரிமா அது மாரி ரெண்டு பேரு சண்ட போடுவாங்க ஆமாமா அவ வந்து டே எறங் குடா கீழ அப்டிம்பா அப்பதா அங்க கம்முனுதா ஒக்காந்திட்ருக்கு அவ மேல அவ படுத்துட்ருப்பா மேல உக்காந்துட்ருக்கு சு ம்மா அது எறங்குடா கீழனாதா சப்புனு அப்பு
எங்க நாய்க்குட்டியானா வெளையாடும் மாடிக் கூட்டு போனன்னா நல்லா ஓடி புடிச்சல்லா வெளையாட்லா
ஓகே
பட் மத்தபடி எந்த தொந்தரவு அந்த மாரிலா கெடையாது நாங்க எந்த அளவுக்கு பாசமா இருந்தோமோ அதே அளவுக்கு எங்க மேல எங்க வீட்ல உள்ள எல்லா ரு மேலயுமே நாய்க்குட்டிங்க
புரிய்துங்க புரிய்து புரிய்து அதும் பரவால்லிங்க நம்ம எந்தளவ்க் கேர் பண்ணிக்கிறோமோ அதே லெவளுக்கு அதுவும் வந்து நம்ம மேல இதா இருக்
ஆம்மா உண்மையாவே நம்ம யாரோ ஒருத்தர் கிட்ட பேசி எப்டி சொல்றது இப்ப உள்ள மனுஷங்க சொல்ற சொல்லுவாங்கள ஒரு டைலாக் நாய்க்கிட்ட ஒ ரு எதாச்சின்னா கூட அது நமக்குன்னா எதாச்சி
அது நாயே ட்ரெஸ்ட் பண்ற லெவளுக் கு மனுஷங்கள அந்த அளவுக்கு கேர்
முடியாது
புரிய்து புரிய்து புரிய்து எனக்கு அந்த இன்ஸ்பிரிஸ் இருக் கு நறையா ஆனா ஒரு விஷயோ என்னன்னா அ சொல்லுங்க நம்பள வந்து எல்லாருமே ஈஸியா நம்பிறோ நாயும் ஈஸியா நம்பிறோ நாய் கூட காப் பாத்தது யா ஓ அஞ்சறிவு இருக்குறது மனுஷங்களுக் ஆறறிவு இது ஆஸ்
உண்ம தா ம் ஆனா எனக்கு அந்த நாய்க்குட்டி தா வளத்து அது மேல அட்டாச் ஆகி அதுக் கப்புறம் நானே முடிவு பண்ணிட்டே இ ஐய்யய்யோ இனிமே நாய்குட்டில்லா வளக்
புரியுதுங்க மிஸ் பண்ணும் போது தோணும் ஆ யோ இந்த மாரி மிஸ் பண்றதுக்கு அது வராமே இருந்தா கூட பரவால்ல
ஆமா அது மேல அந்த அளவுக்கு பாசோ வச்சுட்டு அது அது அதுவும் கடைசில எங்க கண்ணு முன்னாடியே எறந்து போயிடுச்சு அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு அ கண்ணு முன்னாடியே தா ஸ் சாகுற நெலமையில இருந்து நாங்க காப்பாத்துனோ எறக்கும் போது கண்ணு முன்னாடியே எறந்து
அது என்ன விஷயனா உ கரெக்டா சொல்னுனா உங்களால காப்பாத்த படணு உங்களால வளத்த படணுன் இருக்குது கடவுள் புண்யத்துல அப்டி உங்க கூட இருக்கணு அப்டின்ட்ருக்கு உங்க கூட இருக்கும் போது சந்தோஷமா அது போயிடணுன்னு இருக்குது அது வரைக்கு பரவால நீ யோசிச் பாரு அது எதோ ஒரு அடிபட்டு இதாகறத விட உங்க கிட்ட வந்து நல்லபடியா இருந்துட்டு அது போயிருக்கு அப்டிங்கும்போது அது லைஃபே மாத்திருக்கிங்க நீங்க உங்க லைஃபயு அது மாத்திருக்கு கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு நல்லவே
உண்மதா இல்ல இல்ல ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும்
அதேதான் அதேதான்
என் நான் ஆல்ரெடி ஒரு மொபைல் சின் அந்த மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அந்த மொபைல் மிஸ் ஆனதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு இதே நான் அந்த நாய்குட்டி கூட அது அந்த மொபைல்ல நறைய பிக் எடுத்தே சின்ன செல்ஃபி எல்லா எடுத்
அட அ அச்சோ அ
இப்ப வந்து ஒரு எப்டின் டென் இயர்ஸ் ஆக போகுதுன்னு நெனைக்கிறேன்
ஓகே ஓகே
அப்புறோ ரொம்போ சேஃப்டியா அதும் பிக் எல்லா வச்சிருந்தே பட் அந்த மொபைல் மிஸ் ஆச்சு மிஸ் ஆனதோட அந்த பிக்ஸ் எல்லா போச்சு பட் இருந்தாலும் நமக்கு மெமரிஸ் இருந்துகுட் இத்தானே இருக்கும் இந்த நாய்க்குட்டிய பாத்ததுமே அதான் நெனைச்சேன் நான் ஒரு ஃபோட்டோ நெனச்சு எடுக்கணுன்ட்டு என் வீட்ல சொல்கிட்டு இருந்தேன் இருந்தாலுமே அ இல்ல அது பாத்ததுக்கு ஃபுட்டு வைக்கிறதோட ஓகே
ம் ம் ம் ம் புரிதுங்க புரிது
தூக்கறதுக்கு
அதா உங்க அத்தனை தா குட்டி இருக்குல ஒன்னு எடுத்துட்டு வந்துரலாலிங்க நீங்க
புரிலிங்க
அத்தன நாய்க்குட்டி பாத்திங்கல ஒண்ணு பேசாம எடுத்துட்டு வந்துருங்க
இங்க பக்கத்துலயே தாங்க இருக்கு அப்பப்ப இல்ல நாங்க இந்த வாசலுக்கு பக்கத்துல ஒரு காம்பவுண்ட் இருக்கு காம்பவுண்டுக்கு பக்கத்திலயே குட்டி போட் வெச்சிருக்கு சோ வீட்ல வந்து அ எது எங்க வீட்ல ஒரு மேடம் இருக்காங்க அவங்க அந்த நாய்க்குட்டி எல்லாத்துக்கு சே பதின் பேர் வெச்சிருக்காங்க எட்டு குட் எட்டு குட்டிக்கு பத்தின் பேர் வெச்சிருக்காங்க அவுங்க அவுங்க ப பத்தி வந்து இப்பொதைக்கு சாப்ட மாட் டாங்கங்கறதுனால பால் மட்டுந்தாங்கறதுனால அவுங்க பப்பி அம்மாக்கு கரெக்டா இவுங்க கொண்டு போய் சாப்பாடு வச்சிருவாங்க நேர நேரத்
அது கரெக்டு தா எட்டு குட்டியு சாப்படணு இல்லைங்ளா ஓகேங்ளா அது கரெக்ட் தா அட்லீஸ்ட் அதுக்காது நல்லா தாங்கணு சரிங்க நம்ம முரளி நம்ம பேசுவோங்ளா இப்ப நா கூப்புட்டுங்ளா இப்ப இல்ல இல்ல இப்ப நீங்க கூப்படனு